அலோ ஹலோ ஹலோ ஆ கேக்குது கேக்குது இப்ப தா கேக்குது ஆ கேக்குதுங்க சார் இப்பதா கேக்குதுங் சார்
எதா சாப்ட்டீங்ளா, என்ன பண்றீங்க?
என்னாங்க சார் கேக்குதுங்களா இப்ப?
ஆ இப்ப கேக்குது மேடம்
கேக்குதுங்களா சொல்லுங்க சார் என்ன பண்றீங்க?
நீங்க சாப்டீங்களா மேடம் என்ன பண்றீங்க?
எ அ இப்பதா சாப்ட்டே சாப்ட்டு ஒக்காந்துட்ருக்கே
என்ன சாப்பாடுங்க
ஒன்னுல்ல வேலைக்கு போணன்ங்ளா இன்னிக்கு இன்னிக் கொஞ்ச வேல எடத்துல ரொம்ப டைட்டான ஒர்க் கு
ஆ
அதுனலா வந்தது கொஞ்ச லேட்டா தா வந்தனுங்ளா
ம்
அதுனால வந்த உட்னே பாத்தீங்கன்னா க
இன்னிக்கு உ எவ்ளோ எ எவ்ளோ ஒர்க் இன்னிக்கு பா பத் தர பதிவு எதாவ்து அதிகமா இன்னிக்கு?
ஆ ரிஜிஸ்ட்ரேஷன் தா அதிகமே
ம் ம்
ரிஜிஸ்ட்ரேஷன் அங்க நடந்தாலே பாத்தீங்கனா ஒர்க்கு பெண்ட நிமுத்து ஏ நா சொல்றன்னா இப்ப எம் ஓ டி இப்ப வந்து கெரயம் பண்றது
ஓகே ரெஜிஸ்ட்ர் ஆஃபிஸ் பக்கத்துல இருக்கா உங் உங்க
ஆ பக்கத்துலே அப்டி ஆமா பக்கத்துலயே அதுனால வந்து அந்த கெரயம் பண்றது தான செட்டில்மெண்ட் பண்றது
எவ்ளோ நீங்க நம்பருக்கு எவ்ளோ வாங்கறீங்க
நம்பருக்கு இவ்ளோன்றது தெர்லீங்க சார் அது பாத்தீங்கனா அது ஓனர் எம் டி தா அந்த டீல்லா பேசிப்பாங்க நாங்க பாத்தீங்னா அந்த ட்ராஃப் ட் அடிச்சி நாங்க எம் ஓ டி போட்டு குடுக்கறது எல்லாமே அவுங்கள்து கரெக்சன் பண்ணி அவுங்க எப்டி கேக்கறாங்க உப்ப பாத்தீங்கனா உங்க தாத்
எதா நீங்க டைப் பண்ணும்போது அதுல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வருல்ல
ஆ அது வந்து நாங்க க அது தா பாத்து தான் நாங்க டைப் பண்றோனும்போது அந்த ஸ்பெல்லி்ங் மிஸ்டேக் வராதுங்
இ திரும்ப கரெக்ட் பண்ணுவீங்ளா?
ஆமா ஒக்காந் திருப்பியு செக் பண்ணுவோ நாங்க அவுங் ஆமா ஆ ஆமா
ஓகே ஓகே ஏனா அது நா பாத்திருக்கே நெறையா டிஃபிகல்ட்டான வார்த்தைகள்லா வரு
ஆ இப்ப பாத்தீங்கனா அ து வந்து அந்த கால்த்து பத்தரல்லா பாத்தீங்கன்னா படிக்கவே முடியாது அந்த வோர்டு மே கொஞ்ச டிஃப்ரண்ட்டா இருக்கு அந்த வோர்டு ல்லா நம்ளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே இ செல இதல்லா இழுத்து இழுத்து எழுதிருப் பாங்க சில வார்த்தைங்ல்லா ம்பவே ஷாட்டா எழுதிருப்பாங்க அத புரிஞ்சிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாருக்கு அந்த ஃபீல்டுலே இரு க்கறவுங்களுக்கு வேணா அந்த லேங்வே அந்த கையெழு
அந்த இதெல்லா தெரியு ஆமா ஆமா ஆமா அதுலே ஊற்னவுங்களுக்கு அந்த வார்த்தை என்னன்றது தெரியு பட் புதுசா போறவங்களுக்கெல்லா கொஞ்ச கஷ்டந்தா
ஆ அதனால அவுங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா அவுங்க சொல்லிடுவாங்க வாயாலே சொல்லுவாங்க எதனா டவுட் இருந்து ச்சின்னா எந்த லெட்டர்னா தெரியலன்னா எங்கள கேளுங்க நாங்க சொல்லி தரோம் தப்பா அடிச்சுக்கா நீங்க அப்டின்னு சொல்லிடுவாங்க அப்ப பாத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டிராஃப்ட்டுதா அடிப்போ டிராஃப்ட் ட்ரு அடிச்சு டிராஃப்ட்ட வந்து செக் பண்ணி பாத்துட்டு கரெக்டா அடிச்சிருக்கிறோமா கரெக்டா அவுங்களோட மெஷர்மெண்ட் லா கரெக்டா குடுத்துருக்கிறோமா செக்குபந்திலா கரெக்டா குடுத்துருக்கிறோமா அவுங்க சொன்ன அமௌண்ட் ட்ரு மென்ஷன் பண்ணிருக்கோமா வாங்கறவங்க பேரு குடுக்குறவங்க பேர்ல மென்ஷன் பண்ணிருக்கிறோமா
ம்
ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்லா எந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் கரெக்டா மென்ஷன் பண்ணிருக்கிறோமா ஆ ஆ டாக்குமெண்ட் நம்பர் அத நாங்க கரெக்டா மென்ஷன் பண்ணிருக்கோமா பட்டா நம்பர் சர்வே நம்பர் இது அதெல்லா எல்லாமே கரெக்டா மென்ஷன் பண்ணிக்கிறோமா ஒருவாட்டி செக் பண்ணி பாத்துட்டுதா சார் நாங்க போயிட்டு கரியமே போடுவோ
ஓகே ஓகே
அது ஒருவாட்டி நாங்க என்ன பண்ணுவோ ஏ இது சும்மா அப்டியே ஒரு காப்பி எடுத்து ஆ அவுங்கள்ட்ட குடுப்போ பார்ட்டிட்ட குடுத்தன்னா பார்ட்டி ஒரு தடவ அத நீங்க படிச்சு பா ஆமா படிச்சு பாக்க சொல்லி கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணி பாத்துக்குங்க இதுல எதனா மாத்தணு வசனம் மாத்தணு இல்ல அமௌண்டு மாத்தணு இல்ல இந்த எடத்துல இந்த லைனு வரக்கூடாது எதுன்னா மாத்தணுன்னா நீங்க செக் பண்ணி பாத்துட்டு பென்சிலால அன்லைன் பண்ணி குடுங்க அன்லைன் பண்ணி அந்த எடத்துல என்ன வேர்டு வரணுன்னு சொல்ட் ட்ரு நீங்க அப்டியே மேல எழுதிருங்கன்னு சொல்லிடுவோ நாங்க
ம் அவுங்க அதுக் தகுந்தமேரி மாத்திக் குடுத்துருவாங்க அதுக்கப்புற நீங்க கரெக்ட் பண்ணிடுவீங்க
பண்ணி அதுக்கப்புற திருப்பி உன்னோரு பிரிண்ட்டு எடுத்து குடுத்தேன்னா கரெக்டா இருக்கு இப்ப நீங்க பத்தத்துக்கு இது பண்ணலா கரையும் போட்லா அப்டின்ருவாங்க அப்புற நாங்க கரையும் போட்டு குடுத்து முடிச்சதுக்கு அப்புற எம் டி ஒருவாட்டி உக்காந்து செக் பண்ணுவாரு கரெக்டா போட்ருக்கோமா அமௌண்ட்டு கரெக்டா போட்ருக்கோமா சக்கு பந்தி கரெக்டா போட்ருக்கோமா வாங்கறவங்க குடுக்குறவங்களோட ஃப்ரூஃபு அவுங்களோட ஆதார் நம்பரு ஃபோன் நம்பரு எல்லா கரெக்டா போட்ருக்கோமா சொத்து விவரம் கரெக்டா போட்ருக்கோமா பட்டா நம்பர் கரெக்டா சர்வே நம்பர் கரெக்டா இல்ல ஆவண எண்ண ஆவண எண்ணுன்றதுதா டாக்குமெண்ட் நம்பரு
ம் ம்
ட்டா போட்ருக்கோமா எல்லாமே இவர் செக் பண்ணி பாத்துட்டு அதுக்கப்பறந்தா மூவ் பண்ணுவாரு ரிஜிஸ்டர் ஆஃபிஸ்க்கு மூவ் பண்ணுவாங்க
ஓகே எல்லாத்தையுமே செக் பண்ணு அப்டிதான்ல்ல
ஆமாங்க சார் எல்லாமே ஏன்னா வந்து இப்ப சப்போஸ் நாங்க நாங்க ஏதோ அடிச்சு குடுத்துட்டோ நீங்களு வாங்கிட் போயிட்டீங்கன்னா அது இப்ப உங்களுக்கு தெரியாது ஃபியூச்சர்ல உங்களுக்கு அது பாதிக்குல்ல
ம் ம் புரியுது மேடம் புரியது புரியுது புரிது
இல்லையா என்ன என்னடா இப்டி இருக்குது அப்டின்னு சொல்ட்டு ஃபியூச்சர்ல அந்த டாக்குமெண்ட் பாத்தீங்கன்னா பிரச்சன குடுத்துரு அதனால உக்காந்து ஒருவாட்டிக்கு ரெண்டுவாட்டியா பாத்தீங்கன்னா நீங்க அத உக்கார்ந்து செக்கி எப்டி சொல்றது கியூ சி பாக்குற மாரி சார் ப்ரொடக்ஷன் ஒருத்தவங்க பண்ணாலு கியூ சி ஒருத்தவங்க பாப்பாங்க அந்த மாரி ஆனா என்ன ஒன்னுங்க சார் இதுல மைண்டுதா வி
ஓகே ஓகே புரியுது புரியுது புரியுது
அது ஃபுல்மே பாத்தீங்கன்னா மைண்டு ஃபுல்லாவே நம்ப
மைண்ட் சேஞ்சாச்சுன்னா அவ்ளோதா ஆ
ஒர்க் ஆவாது ஆமா அந்த எடத்துல வந்து நம்ப தப்பு தப்பா போட்டு நேத்துங்கூடோ பாத்தீங்கன்னா அப்டிதா சார் ஒரு மாரி கஷ்டமாவே இருந்துச்சுங்ளா எனக்கு கெரியமோ என்மோடியு போட சொன்னாங்க எம்மோடியு கெரையு போட்டு குடுத்த ஆனா ந போட்டது எனக்கு எனமோ எ மனசுக்கு கரெக்டா போட்ட மாரி இருந்துச்சு ஆனா அது தப்ப ஆயிட்டு இன்னைக்கு சார் ஒக்காந்தி போட்டு அவரு ரிஜிஸ்டர் பண்ணாரு இன்னைக்கு பண்ற திஸ்டரு நேத்து நைட்டு ஃபுல்லா உட்காந்தி அவரு போட்டிருக்காரு
ஆ
அப்புற கால்ல போனோனே மேடம் தா கேட்டாங்க என்னமா இந்த மாரில்லா பண்ணி வச்சிருக்கீங்க அப்டின் ன்ட்டு அது கேட்டாங்க அ அப்புற அதுக்கு ஒரு ந அப்புற பண்ணது நம்ம பண்ணது தப்புதான ஹலோ ஹலோ சார்
ம் கேக்குதா மேடம்
கேக்குதுங்க சார் நம்ம பண்ண தப்பு தான சாரிங் மேடம் இதப்புற இத மாரி பண்ணமாட்டே அப்படின் சொல்லிட்டு போய்ட்டு ஈவ்னிங் பண்ணிரு இது பண்ணிரு
ம் என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்டி
அது என்னன்னு சொல்ல தெரலங்க சார் அடிக்கடி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருக்குது ஆட்டோமேட்டிக்காக கண்ணலேருந்து தண்ணி எதுக்கு எறங்குதுனே தெரியமாட் ஏதோ ஒரு விஷய என்ன போட்டு ரொம்பவே வாட்டுது
அது ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிடலுக்கு போங்க மேடம் அது ஏதோ மன மன மனப் பிரச்சனை
என்ன
புரில
மெண்டல் ஹாஸ்பிடல் பேய் சேத்துருவாங்க சார்
அதுதா மேடம் சேத் செக் பண்ணணு மேடம்
அப்டிங்களா சார் நீ சார் பாப்போ சார் து செல விஷயங்கள் தா சார் மனசுல போட்டு நம்ம கொழப்பிக்கிறது தா ஒரு விஷயத்து உள்ள போயிட்டு அடிட் ஆயிட்டோ வச்சுக்கங்களா சார் அந்த விஷயத்த விட்டு வெளில வரறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு
இல்ல அப்டி அடிக்ட் ஆகுற அளக்கு உங்களுக்கு என்ன மேடம் பிரச்சனை எனக்கு ஒன்னு
ரிலேஷன்ஷிப் கூட வச்சுக்கோங்களா ரிலேஷன்ஷிப்னா நீங்க தப்பான மீனிங்ல
அக்கா எவ்ளோக்கா அது தட்டிடுவா தட்டி டு பிஸ்கட் ஆ ம் ஒகே ஒகே ரிலேஷன்ஷிப்பா
அது இல்லங் சார் நீங்க தப்பான ரிலேஷன் போய் நின்றாதீங்க நார்மலா பழகுறது பேசது இப்ப நீங்க நான் வச்சி ங்களா சார் இப்ப நல்லா பேசுறீங்க நல்லா அக்கறையா இது பண்றீங்க திடீனு பாத்தீங்ன்னா பேசாம திடீனு உங்க இது இ பண்ணிட்டு உக்காதி அது எனக்கு கஷ்டமா இருக்கற மாரி இருக்குல்லங்க சார் ஹலோ ஹலோ சார் ஹலோ ஹலோ ஹலோ ஆ ஹலோ
ஆ மேடம் கேக்குதுங்களா
ஆ கேக்குது சார் கேக்குதுங்க சார்
ம் சொல்லுங்க தோழி
ஆ அதுதா சார் வேற ஒண்ணுல்ல அதே அவச செல விஷயங்கள் வந்து மனசு உள்ள ரொம்ப ஆழமா பதிஞ்ச மாரி சில விஷயங்கள்லா நடந்துருக்கு
அது அதுதா என்ன ப்ராப்ளம்ன்றது
அது வெளியில சொல்லவு முடியல எப்படி சொல்றதுன்
சரி விடுங்க அது ரிலாக்ஸ் ஆயிடு
அதுதாந்த அத அடிக்கடி அது ரிலாக்ஸ்ஸாவுன் நெனச்சாலும் பாத்தீங்கன்னா இன்னு ஹெவியாதா சார் ஆவுது
ஏ என்ன ப்ராப்ளம் ம் ம் ம்
அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ற எடத் பாத்தீங்கன்னா கொலாப்ஸ் பண்ணி வுட்டு வந்தற்ற நானே
ம் ம் ம் பிராப்ள அதெல்லா செரியாயிடு அது போக போக பழக்கிடும்
அப்டி சொல்றாங்க சார் ஒண்ணே
விடும் பாருக் அதுனால் வர ப்ரச்சன
செரிங்க சொரிங்க சார்
நீங்க ஹெல்ப் பண்ற அளவுக்குல்லா எதுவு இங்க கெடையாதுயா
ஏ அந்த அளவுக்குல்லா லைஃப்ஃபுன்
அக்கா பாருங்க ஓகேவா
கண்டிப்பாங்க சார் கண்டிப்பாங்
ஓவர் திங்க் பண்ணாதா ப்ராப்ளம் ஆகு ஓவர் திங்கிங் போகாதீங்க மத்தபடி எதுவு அந்த அளவுக் இஸ்யூ ஆகாது பாத்துக்லா
செரிங்க சார் செரிங்க சார் நீங்க சொல்றீங்க நம்ப வந்து ஆப்போசிட்ல ஆப்போசிட்லருந்து நம்ப வாங் வேலை செளிவா சொல்லில்லா ஆனா அந்த சூழ்நில ஒக்காந்தி பாக்கறவங்கள் இதானுங்க சார் தெரியு
விடுங்க விடுங்க அது இப்டிதா தெரியு பட் உங்களுக்கு கொஞ்சோ ரிலாக்சேஷன் பண்ணுங்க கண்டிப்பா ஃப்ரீயாகில்லா ஒன்னும் ப்ராப்ளம் இருக்காது
செரிங்க சொரிங்க சார் சாப்ட்டீங்ளா சார்
ஆ சாப்ட்ட மேடம் நீங்க
அ சாப்ட்ட சார் என்ன சார் சாப்ட்டீங்க
ம் தயிர்சாதோ மேடம் நீங்க
தயிர் சாதங்ளா நைட்ல தயிர் சாதங்ளா
ம்
ஆ
இல்ல இல்ல அது உண்மதா
நா பாத்தீங்ன்னா சார் ரச சாதோ சாப்ட்ட சார்
புரில
ரசம் ரசம்
ரசமா நீங்க
ம் ரசோ செஞ்சிட்டு அப்ளோ‌ இருந்துச்சிங் சார் அப்ளோ சாப் டோ அப்டியே பசங்காள்ளா நானும் பசங்க சாப்ட்டோ
செரி மேடம் செரி செரி அடுத்த கால்ல பாக்கலாமா
நெக்ஸ்ட்டு‌ கால்ல பாக்கலா சார்
அ ஓகேமா அ தேங்க்யூ
தேங்க்யூ சார்